ஆஹ் எப்டி க்கலா
நல்லா இருக்கங்கா நீங்க எப்படி இருக்கீங்க
வீட்லல்லா எப்படி இருக்காங்க
நல்லா இருக்காங்க அக்கா நல்லா இருக்காங்க
சாப்பிட்டியாடா
சாப்டங்கா நீங்க சாப்ட்டீங்ளா
ஆஹ் சாப்ட்டாச்சுமா
என்னக்கா சாப்ட்டீங்க
இன்னிக்க இப்போ நைட்டுக்கு தோசை
ஆஹ் சேரிக்கா. அப்பிடியா நா வெளிய போயிருந்தங்க்கா இப்பதா வந்த சேரி சொல்ட்டு செமப்பச் சி அதனால சாம்பார் சாதோ சாப்
ஓகே ஓகேடா சேரி சேரி
அது இல்லக்கா வெளிய பேசிட்டு இருக்காங்க. சரி நா தா அப்டியே சும்மா இருக்க. அப்டியே ஃபோன் பாத்துட்டு அனால
சேரி சேரி ஓகேடா ஓகே.
உம் உங்ளுக்கு எப்படிக்கா இருக்காங்க எல்லாரு வீட் ட்ல
ஆஹ் நல்லா இருக்காங்கடா பசங்க எல்லாதா தூங்க போய் போட்ருக்காங்க. நான் சேரி ஆமா அம்மா அம்மா இருக்காங்க வீட்ல. அம்மா செரி பக்கத்துல படுக்க வச்சுருக் க்காங்க இனி நாளைக்கு ஸ்கூல் போகுல பசங்களுக் ப
அப்பிடியாக்கா ஆமா மண்டேல்ல நாளைக்கு?
ஆமாடா நாளைக்கு போனு. அதனால எங்க தூங்கவே மாட்டீதுங்க. நல்லா வெளாட் டுங்க காலேலான எந்திக்கிறது ரொம்ப கஷ்டோ
கஷ்டந்தா அத் பசங்க சின்ன பசங்கனா அவ் வ்ங்களா எழுந்து போற வரைக்கு மேனேஜ் பண்றது ரொம்போ கஷ்டோதா.
ஆமாடா எங்க சொன்னாலு கேட்க மாட்டீங் கூப்ட்டு கூப்ட்டு கூப்ட்டு கூப்ட்டு கூப்பட்டு பாக்கணு. அப்டியே லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கு அப்டி இழுட்டுக்கிட்டே இருப்பா. அது பெரியவதா ரொம்போ மோசோ. சின்னவன் கூட ஓரளவுக்ஒகே எப்டியாது இது பண்ணிடுவேன்னு வெச்சுக்கோ. பெரியவதா டைம் எட் எப்டி வேஸ்ட் பண்ணு அவட்டதா கத்துக் கணு
வெளாட்டுத்தனோ சுட்டித்தனோ நெறைய இருக்கு போல
ஆமா அது அது போகணூன் மனசு இருக்கு இருந்தாலு போகாம அப்டியே கொஞ்சோ அப்டியே நேரத்த கழிச்சு கழிச்சு அப்டியே இது பண்றது. காலேலனாலே ஆமா காலேலனாலே அப்டியே டென்ஷன்தா இந்த பசங்க ஸ்கூலுக்கு அனுப்புற வரைக்கு அவ்ளோதா காலேல நம்ம அவ்ளோ டென்ஷன் ஆயிருது
அதுதாக்கா ஒரு வயசு வர வரைக்கு அந்த வயசு வந்துட்டா அவங்களே புரிஞ்சு இப்படிதா போணு அப்டி சொல்ட்டு இருந்துருவாங்க.
ஆமாடா உனக்கு எப்டி பரவாயில்ல ஸ்டடீஸ்லா எப்டி போது?
லாஸ்டா முடிஞ்சுது அப்றோ இன்னுகொஞ்சோ ம் ரெண்டு எக்ஸாம் இருக்கு. அப்டியே எக்ஸாம்ஸ் போயிட்ருக்கு. அதமட்டு முடிக்கணு. அது முடிச்சட்டு அடுத்தது என்ன பன்றதுதாக்கா யோசிக்கல அப்டியே போது ஆன எதனா ஒன்னு பண்ணணு. நா த ட்ரை பண்ற செரி கிளாஸஸ் எதனா கத்துக்லாமா ஃபியூச்சர்க்கு யூஸ் ஆவூ. என்னதா படிப்பு அதுதான்க்கா என்னதா படிப்புன்னு ஒரு பக்க இருந்தா கூட ச் நம்ம கைத்தொழில் ஒண்ணு வச்சுக்கிட்டாதான உதவு
கண்டிப்பா ஆமா இப்ப நெறைய இருக்குல்ல இப்ப வந்து எல்லாமே வந்து டெய்லரிங் தா நெறைய மோஸ்ட்லி பண்றாங்க ஆரி ஒர்க் பண்றாங்க ஆமா ஆரி பண்றாங்க அப்புற வந்து சிஸ் டம் ஓரியண்ட்டா தா நெறைய இது பண்ணிட்டு இந்த புக்கிங்ஸ்ல்லா பண்றாங்க பாத்தல்ல அந்த மாதிரிதே அந்த மாதிரில்லா இருக்
அதாக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா கூட பாத்தீங்ன்னா எம் காம் போட்டுருக்காங்க அவுங்க வந்து என்ன பண்ணிருந்தாங்க இருபத்தஞ்சாயிரோ சேல்ரி அவங்க ஏதோ படிச்சிருக்காங்க படிச்சுட்டு ஆனா அந்த பர்பஸ் வேலைக்கு போனதோட எப்புடி சொல்றது கத்து என்டே அந்த கத்துக்கிட்டு நீங்க சொன்னீங்கள்ளே டெய்லரிங் அந்த மாதிரி ஆரி ஒர்க்லா அது கத்துக்குதா அது கத் கத்துட்டுதா அவங்களுக்கு இப்ப வேலேயே கிடைச்சிருக்கு ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்கு கத்துகுந்து இப்ப அவங்களுக்கு நல்லா போயிட்டுருக்கு பியூச்சர்
ஆமா ஆமாப்பா அதுவு வந்து இப்போ இந்த டைப் ரைட்டிங் கூட நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுகிட்டால்ல இந்த அத டைப் ரைட்டிங் ஆ நல்லா தெரிஞ்சு வச்சுன்னா இப்ப நெறைய எக்ஸாம்சில்ல போடுறாங்க கவர்மென்ட் எக்ஸாம்ஸ்கெல்லா கேட்கபோது அந்த அதுவு வந்து கேட்குறாக அடிஸ்சனா அப்போ அந்த அந்த இது ந நாலேஜ்ந்தா நமக்கு வேக்கன்சி வந்து கொஞ்ச ஈஸியா கிடைக்குது
ஆமாக்கா ஆனா இந்தவந்து தமிழ் டைப் ரைட்டிங்கு முடிச்சிருக்குணு இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் அப்பர் லோயர் ரெண்டுமே முடிச்சிருக்குணு அப்புடி சொல்லிட்டு சொன்னாங்க அதுக் தமிழ் கொஞ்ச கஷ்டோல்லக்கா அது அடிக்கிறது து
ஆனா நா இதுவரைக்கு போனது இல்லே பட் நீ சொன்னமாரி இங்கிலீஷ்க்கு நா போன நா காலேஜ் படிக்கு போதுத போனே அதுவு த நா நா லோயர் ல்லா கத்துக்கல ஒன் மன்த்த போயிருப்பே அதுக்கப்பற நானு அது அப்பற ஸ்கிப் பண்ணி அப்புடியே ஸ்டாப் பண்ணிட்டே
நா போனன்கா நானுமே லோயர் போனே லோயர் நா போயிட்டு வந்து ஆறு மாச கிளாஸ் போனு ஆனா நா நாலு மாசத்துலயே என்ன பண்ணிட்டாங்க அதெல்லா ஒரு கத நாலு மாசத்
என்ன நீ சொன்னமாரி ஆ நீ சொன்ன மாரி ஏதாவது ந்துவுனே நமக்கு சைடுல வந்து தெரிஞ்சிருக்கது ரொம்ப ரொம்ப நல்லது
பண்றக்கா ஏ நா ட்ரை பண்ணிருக்கே லோயர் வந்து ஆ போனே அது நா ஃபெயில் ஆயிட்டே சேரி ஓகே அது வரல அப்ப வேற எதனா கத்துக்லா நம்மளு நம்மளுக்கு யூ உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியுமாக்கா
தெரியாது கல்யாண ஆனதுக்கப்புறோ அப்பறா தாண்ட கத்துக்கிட்டே ஒவ்வொரு டெஸ்டிங்லா பண்ணி பண்ணி அப்புடி ஓ இப்போ ஒருடதுக்கு ஓகே ஆயிட்டே ஒரு அன்ட பர்சன் சொல்ல முடியாது
அப்பிடியாக்கா நீங்க அப் எப்போ ஃபஸ்ட் ஃபஸ்டு நீங்க சமச்ச டிஷ் எது ஹலோ ஹலோ அக்கா கேக்குதா ஹலோ அக்கா கேக்குதா அக்கா பேசுறது கேக்க மாட்டது